எப்டி இருக்கீங்க
நான் கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ஸாதா இருக்கேனன தனியா வேற இருக்கேல்ல நானு அவுரு பாப்பா மட்டுதா கொஞ்சோ வேலல்லா அதிகமாருக்கு
செரி செரி குடும்பத்துல குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆஹ் அவுங்கல்லா தனித்தனியா இருக்காங்க அதனால எதுவு போன்ல மட்டுதா பேசிக்கிறோ நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க நீங்க ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க உங்க ஃபேமிலிலல்லா எப்டி இருக்காங்க
ஆமாங்க நாங்க எல்லாரு நல்லா இருக்கோ அம்மா அப்பா பாட்டி தாத்தா அஹ் கணவர் குழந்தைகள் ஆஹ் மாமியார் மாமனார் அவுங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு நாற்பது குடும்பம் வந்து ஒரே வீட்லயா இருக்கோம்
செரி செரி செரி சூப் பர்ங்க எவ்ளோ பேர் இருக்கீங்களா ஒரே வீடுங்களா இல்ல பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருப்பீங்கள எல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பக் பக்கத்துலே இருப் ப்பீங்களா
இல்லங்க பக்கத்து பக்கத்துல இப்ப வந்து எங்களுக்கு ஒரு பத்துக்கு பதினாறு வீ வீடு அவுங்களுக்கு ஒரு கொஞ்சோ பெரிய வீடு அது மாரி எல்லாருக்கு ஒவ்வொரு வீட் அனா பக்கத்து பக்கத்து பக்கத்துலேய வீடு
செரி
நீ எங்க மம்மிக்கு எங்க அம்மாக்கு அப்பாக்கு வேற ஒடம்பு செரியில்ல டேப்லெட்லாம் கரெக்ட்டா எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க அப்புறோ வந்து அவுங்க அவுங்களுக்கு வயசாயி போச்சு கம்னே இருக்க மாட்டிங் இருக்கிறாங்க வேலை செய்யணு வேலை செய்யணுன்னே சொல்ட்ருக்கா ங்க எங்க மாமனார் மாமியாரும் வந்து கறி போட்றாங்க அவுங்க காலையில போயிட்டா வந்து நைட் ட்டு தா வராங்க அப்புறோ எல்லாருக்கும் சமை எல்லாரு சேந்துதா சமைக்கிறோ வெளிய வெறகடுப்பு போட்டு
ஓ சூப்பருங்க வெறகடுப்புல சமைக்கிறது
ஆமா ஆமாங்க எங்க இப்ப எங்களோட என்னோட வீட்டுக்காரு வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்புறோ வந்து ம என்னோட கொழந்தைங்கள்லா வந்து டுவல்த்து ஒருத்தன் படிக்கிறான் ஒருத்தங்க வந்து டென்த்து படிக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ஸ்கூல் லீவுங்க கிறனால சமாளிக்கவே முடில எல்லார் வீட்லியும் ரெண்டு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க வந்து ராவடி பண்றாங்க வெளையாண்டுட்டே இருக்காங்க அவங்க இல்லேனாலும் சலிப் ப்பா இருக்கு இருந்தாலு கொஞ்சோ ஆ எப்டி சொல்லறது எந்த வேலையு எங்களால செய்வே முடியில ரொம்ப சேட்ட பண் இருக்காங்க எல்லாரு வந்து நல்லா படிக்கிற ப வேற அவங்கள அடிக்கவு முடியில
ம் ஏன்னா பெருசாவு வளந்துட்டாங்க வெள்ல எங்கனா வெளாண்டாங்க அப் அப்டின்னா பால் ஏதாவது படும் கல் ஏதாவது வந்து படும் பக்கத்துல இருக்கவங்களாம் சண்டைக்கு வருவாங் ங்க
ஆமா ஆமா ஆமா உங்க கணவர் என்ன பண்றாரு வேலைக்கி போறாரா எப்டி இருக்காரு
ஆ அவரு மார்னிங் காலையிலே கெளம்பிட்டாரு மறுபடியும் நைட்டு் ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடும்
சேரி சேரி என்ன வேலைக்கு போறாரு
ம் டான்ஸ் கிளாஸ் தா வச்சிருக்காங்க
சேரி சேரி எத்தன ஸ்டூடென்ஸ் அவங்கக்கிட்ட வராங்க
ஒரு எட்டு பேரு தா வராங்க ஆனா அவங்களா ரெகுலரா வந்துருவாங்க
சேரி சேரி கொழந்த என்ன பண்றா எப்டி இருக்கா எவ்ளோ இப்ப அவங்களுக்கு எவ்ளோ வயசு ஆகுது
ஒரு நாலு வயசு ஆகுது பரவால்ல நல்லாருக்காங்க ஹெல்தியா இருக்காங்க அதுவே போதும்
சேரி சேரி ஸ்கூல் சேக்குறீங்களா
ஆ சேத்தணு இந்த வருஷோ சேத்தலாமா இல்ல அடுத்த வருஷோ சேத்தலாமான்னு இருக்கு ஃபினான்சியலா கொஞ்சோ டவுனா இருக்கு அதான் அடுத்த வருஷம் சேர்த்திக்கலாமான் பாக்குறோம்
சரி சரி எங்க எங்க வீட்டுக்கார வந்து கிருஷ்ணா கண்டக்டரா இருக்காரு ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு டியூட்டி ரெண்டு நாளைக்கு லீவு் அப்புறம் வந்து எங்களும் எங்களோட பேமிலி பெருசு ங்கிறதுனால பினான்சியல் வந்து சப்போர்ட் வந்து எதுவும் பாதிக்ல பசங்களும் நல்லா படிக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அவரு அவரே மம்மி டாடி மாமனார் மாமியார் எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க சி த்தி சித்தப்பா வந்து கரும்பு போட்ருக்காங்க ஒரு பத்து ஏக்கருக்கு
உஹம்
பெரிமாவும் பெரிப்பாவும் வந்து நெல்லு வண்டி வச்சிருக்காங்க அவங்க பசங்கள் எல்லாம் வந்து நெல்லு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க எங்க வீட்டுல வந்து ஒரு இருபது குட்டி பசங்க இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு வயசுக்குள்ள இருக்க பசங்க தான் ரொம்ப நல்ல பசங்க நல்லா வெளையாடுவாங்க அம்மா அப்பா பேச்ச வந்து தட்டவே மாட்டாங்க அவங்களும் வந்து இங்க வந்து தூங்குவாங்க எங்க பசங்களும் போய் அவங்க வீட்டுல தூங்குவாங்க
ஆஹ் ஆமா ஜாயின்் ஃபேமிலினாலே யார் வீடு யார்துன்னு தெரியாது எல்லா வீட்லயும் எல்லாரும் இருப்பாங்க
அங்க அப்புறம் வந்துட்டு எல்லாரும் வீட்டு இக்கு வந்துட்டா வந்துட்டா இன்னைக்கு வந்து இ கொஞ்ச வேலை வேற அதிக எல்லாரும் பசங்களலாம் வேற வந்ட்டாங்களா சமைக்கறதுக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொனு கே்கறாங்க சப்பாத்தி கேக்றாங்க இட்லி கேக் கேக்குறாங்க தோசை கேக்குறவங்க சாப்பாடு சாம்பார் இந்த வயசான வயசானவங்கல்லாம் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் தயிர் இந்த சின்ன பசங்களா வந்து இட்லி தோசை அம்மா அம்மா அம்மானுட்டு தோசை வேணும் இட்லி வேணும் சப்பாத்தி வேணும் இந்த கேஸ் பிரச்சனை வேறயா
உஹம்
அதனால வெறகடுப்புல சப்பாத்தி சுட்டா கருகி போய்ருது அதுக்கு வேற கத் அழுவாச்சியான அழுவாச்சி அழுவுறாங்க
ஆஹ் ஹ
ஒரு பத்து பத்து பத்து நிமிஷம் கம்மியா இருக்க மாட்டிக்கிறாங்க
ஆமா ஆமா உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வெரைட்டியா செஞ்சு குடுத்துட்டு ஒரு ஒரு குண்டா நிறையா செஞ்சு குடுத்துட்டு உக்காந்துக்கோங்க அப்ப ஒரு ரெண்டு நாளுக்கு கம்முன்னு இருப்பாங்க
இல்ல கெட்டு போயிருமே அவனுக்கு வேற இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சுது லீவுக்கு வேற ஊருக்கு போலா ஊருக்கு போலான்ட்டு ராவடி பண்ணிட்ருக்காங்க அதனால தா என்ன பண்ணலான்னு நானு அவரு பிளான் பண்ணிட்டிருக்கோ இவங்களயு எல்லாத்தயு தனியா விட்டுட்டு போக முடியா து எங்காச்சு டூர் மாதிரி அடிக்கலானு இப்ப தா ஐடியா அதனால தா உங்களுக்கு ஃபோன் பண்ணே நீங்களு வருவீங்களா என்ன அப்படினுட்டு
ஆஹ் செரி ஓகே பக்கத்துலயா இல்ல ரொம்ப லாங்லயா
இங்கதா பக்கத்துல ஒரு ஊருக்கு போலான்னுருக்குது
சேரி சேரி அப்பன்னா ஓகே லாங்னாதா கொஞ்சோ செட் ஆகாது இவருக்கு லீவ் நறைய நாள் கெடைக்காது
இல்லைங்க ஒரு மூன் நாள் தாங்க காலைல போறோ அங்க ஸ்டே பண்றோ அப்பறோ எந்திரிச்சு எல்லாரு ரெஃப்ரஷ் ஆயிட்டு சுத்தி பாத்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நைட்டு தங்கறோ அப்பறோ மறுபடியு மறுநாள் மூணாவது நாள் காலைலெல்லா கெளம்பிடுவோ
சரி ஓகே நம்ம போலா எது ஹில்ஸ் மாரியா இல்ல டேம் மாரியா இல்ல
இவங்க எல்லா கூட்டமா வரதுனால வயசானாவங்கல்லா இருக்கறத்னால நெறைய நடக்கவு முடியாது இவங்களெல்லா ரூம்லயே கடாசிட்டு நம்மெல்லா மட்டு போற மாதிரிதாங்க
செரி செரி செரி சேர் ஓகே எப்
அவங்கள எல்லா கொழந்தைங்கள பாக்க வெச்சுட்டு நம்ம ஒரு முப்பது நாப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து சுத்தி பாத்துட்டு வர வேண்டியதுதா
சேரி ஓகே ஓ கே ஓகே சேரி அப்ப போலா அப்
இருந்தாலே நல்லா இருக்குதுங்களா இல்ல எங்கள உங்கள மாதிரி தனியா இருக்கறது நல்லா இருக்குதா
இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கர்றதா நல்லது இப்ப பாருங்க எல்லா வேலயு நா தா பண்ணிட்ருக்கணு இதே ஜாயிண்ட் ஃபேம்லின்னா எல்லாரு ஒர்க் ஷேர் பண்ணி பண்ணுவாங்க நீங்க ஃபார்ம்ல்லா வெச்சிருக்கீங்க தறி வெச்சிருக்கீங்க அதெல்லா ஷு அ, ஒர்க் எல்லா ஷேர் பண்ணி பண்ணுவீங்க கஷ்டமா அவ்ளோ ஒரு கத
அப்டின்னில்லைங்க இப்ப தனியா இருந்தா ரெண்டு பேத்துக்கு தா சமைக்கணு ரெண்டு பேத்து துணி தா இருக்கு இப்ப ஜாயின் ஃபேமிலியா இருந்தா இருபது பேத்துக்கு சமைக்கணு இருபது பேத்து துணி தொவைக்கணு காய வெக்கணு மழ வந்துட்டா நனஞ்சு போய்ரு அத வேற அயன் சொல்லுங்கோ அத மடிச்சு வெக்கணு பசங்க வந்து அத கலச்சு போடுவாங்க எவ்ளோ ஒரு ராவடி இருக்குதுங்க
ஆஹ் ஆஹ் ஆனா எனக்கு இங்க தனியா இருந்துட்டு அப்பறோ ஜாயின் ஃபேமிலியா இருக்கவங்கள பாத்தா ஜாயிண் ஃபேமிலியா இருந்தா கொஞ்ச நல்லா பெனிஃபிட்டா இருக்கு ஏதா பிஸ்னஸ் பண்ணா கூ ட நம்ம எங்கயாவ்து வெளிய போயிட்டோ அப்டின்னா அவங்க பாத்துக்குவாங்க அது மாரி கொஞ்ச நெறையா ஐடியாஸ் லா இருக்கு இப்ப ரெண்டு பேர் இருக்கறனால எந்த ஐடியாவுமே எறக்கி செய்ய முடிய மாட்டிக்குது
ஜாய்ன் கொழந்தைங்கள வந்து கலா
உம் ஆமா
இருக்கறாங்களா இல்லயான் தெரியாது இதே ஒரு பெரியவங்க இருந்தாங்
ம் ஆனா நீங்க இப்போ ஒரு நாள் சமைக்குல அப்டின்னா பக்கத்துல உங்க சித்தி சித்தப்பா வீட்ல கூட போய் சாப்ட்டுக்குலால்ல இது மாரி சமைக்குல சேத்தே சமச்சிருங்கன் சொன்னாங்கன்னா அவங்களே சமச்சிருவாங்கல்ல வேல கொஞ்சம் கம்மியாகுல்ல ம் ஆ ஆ டிஸ்கஸ் பண்ணுங்க ஆ ஆ
என் பொண்ணு வந்து
பொண்ணு பொண்ணு ஃபோன் இங்க வர்ல அவளுக்கு இங்க இந்த ச இந்த வருஷம் ஸ்கூல் சேத்தருவோம் ஃபங்க்ஷன்ல்லா வந்தா அவளுக்கு வந்து நறையா செலவு பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குலா நானு எதாவது வொக் போணு அவள எதாவது ப்பிளே ஸ்கூல் மாரி சேத்தி உட்டுட்டு இந்த வருஷம் ஏதாவது ஒன்னு பண்ணி அவள ஸ்கூல் சேத்தி உட்டுட்டு நானும் வர்க் போனும் ஃபினான்சியலா அவருக்கும் ஹெல்ப் பண்ணனும் பாக்குறே
சேரிங் சி சேரி சேரிங்க அடுத்த வாரம் ஃப்ரீயாதா இருப் கோ நீங்க குடும்பத்தோட வீட்டுக்கு சாப்புடவாங்க
ஆ கண்டிப்பா
நீங்க கெளம்புறப்போ ஃபோன் பண்ணுங்க எல்லாறையும் ம் வீட்லல்லா கேட்டதா சொல்லுங்க
கண்டிப்பா சொல்றே
ஒடம்ப பாத்துக்கோங்க
கண்டிப்பா நீங் ஒடம்புலா பாத்துக்கோங்க
மதியானமா ஃபோன் பண்றங்க
சேரி ஓகே மறுப்டி கால் பண்ணுங்க கெளம்புற்த்துக்கு முன்னாடி
சேரிங்க பாய்